ஓ ஆ சொல்லுங்கம்மா
ஹலோ அக்கா கேக்குதுங்ளாக்கா
ஆ கேகுது கேகுது சொல்லுங்க சொல்லுங்க என்னா பண்ணுறீங்க
இருக்கோக்கா நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நாங்க சாப்ட்டு படுத்துட்டோ
படுத்தாச்சா செரி செரி செரி செரிங்க்கா
நீங்க
நாங்களு சாப்புட்டு அப்டியே உக்காந்துருக்கோக்கா
ஆ ஓகே ஓகே என்னா பண்றீங்க
நா படிச்சிட்ருக்கேக்கா
அப்டியா என்னா படிக்கிறீங்க
நா அந்த ஃபாதர்ஸ்க்கு படிச்சிட்ருக்கேங்க்கா சச் ப்ராஸஸ்கு நீங்க என்ன பண்றீங்க
நானு ஒன்னும் பண்லம்மா சும்மாதா வீட்ல தா இருக்குற
சேரி சேரிங்க்கா
ம் ம்
சேரி சேரிங்க்கா
அப்பறம் என்னா சமையலு
நாங்க இன்னக்கி இட்லி ஊத்தி தே தக்காளி சட்னி வச்சோங்கா நீங்க
நாங்க தோச
தோசைக்கி ஓ செரி செரிங்க்கா
ம் எங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்ளா இல்ல வீட்ல தானா
இல்ல வீட்டில தாங்க்கா ஃபேமிலியா தா இருக்கேங்க்கா
ஓ சேரி சேரி அப்பறம் இன்னா படிச்சிருக்கீங்க
ன் நா எம் எசி எம் மடு ங்க்கா
சேரி சேரி ஓகே ஓகே அப்றம் சொல்லுங்கள் எங்களுக்கா எங்களுக்கு தோச பிரியாணி எதுவாந்தாலு ஓகே எதோன்னு சாப்ட்டுப்போ பிரியாணி பிரியாணி
பிரியாணி சேரி சேரிங்க்கா என்னது நீங்க நல்லா சமைப்பீங்க
நானா எல்லாமே நல்லாதா சமைப்ப
உங்களுக்கு பிடிச்சமான ஃபுட்டுன்னா என்ன சமைப்பீங்க நல்லா
எனக்கு புடிச்ச மாரினா பிரியாணி தா
செரி செரிங்க என்ன வெஜ்ஜா லென்வியா
நான்வெஜ் தா
செரி செரிங்க
ம் அப்பறம்
அப்புறம்கா நீங்க தா சொல்லணு
நீங்க படுக்கலையா
இனிதாகா படுக்கணு
ஆ
இப்ப தா சாப்ட்டோ சரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ட்டு படுக்கலா அப்டின்ட்டு இருக்கோகா
செரி ஓகே அப்புறோ நாளைக்கு மார்னிங் என்ன பிளானு எங்க போறீங்க
நாளைக்கு எங்கேயு இல்லங்க்கா நாளைக்கு ஃப்ரைடே சர்வீஸ்க்கு போணும் போயிட்டு வந்ட்டு இத இருக்கணும்க்கா
ஓகே ஓகே
கொஞ்சோ அசைன்மென்ட்ஸ் ஒர்க்ஸ்ல்லா இருக்கு அதெல்லா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணி கொண்டு போய் சப்மிட் பண்ணனும்க்கா
ஓகே ஓகே
உங்களுக்கு எத்தன கொழந்தைங்க இருக்காங்க
ஒன்னுதாம்மா ஒரு பாப்பா தா உம் வயசு நைனு
நைன் இயர்ஸ் ஆச்சா செரி செரி செரி செரிங்க
அ அப்புறம் வேற என்ன விஷயம்
வேற நீங்க நீங்கதா சொல்லணு பாப்பா என்ன நல்லா சாப்டுவா
அ அவனும் பிரியாணி தா அந்தம்மா நான்வெஜ் தா நான்வெஜ் பிரியர் உம் உம் நீங்க
நாங்க எதுமே சாப்பிட மாட்டங்கா நா நா ஒன்லி வெஜ் தா
அப்டியா எப்டி வெஜி சாப்ட்டு இருக்கிறீங்க
எப்டி சாப்ட்டு இருக்கேன்னா அப்டியே பழகிட்டு
ஆ எப்பவுமே சாப்ட மாட்டீங்களா இல்ல நீங்க மட்டு சாப்ட மாட்டீங்களா வீட்ல யாரும் சாப்ட மாட்
ஆ யாரும் சாப்ட மாட்டாங்க
ப்பா எப்டிதா நீங்கல்லா உயில் வாழ்ரீங்களோ போங்க ம்
நாங்க ஆர்கானிக் ஃபுட்ஸ் சாப்டுறோம்கா அதனால வந்து அப்டி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோ
ஹெல்த்தியா இருக்குறீங்க அப்போ
ஆமாக்கா அப்டின்னு சொல்லிக்க முடியாது
உம்
இருக்கோ செரி செரிங்கா
அப்ப என்னதா சாப்டுவிங்க வெறும் இந்த சாம்பாரு ஆமா ஆம்மாம்மா
செரி செரிங்கா
என்ன சாம்பாரு சாம்பாரு இட்லி அந்த மாதிரி தா சாப்டுவீங்களா
ஆமாக்கா சாம்பாரு இட்லி பொங்கல்
ஆ
ரவா தோச ரவா பொங்கலு கிச்செடி அந்த மாரிதாக்கா சாப்டுவோ
ஆ அதே சாப்ட் சாப்ட்டு போர் அடிக்காது
போர் அடிக்குதாக்கா ஆனா அது வந்து வேற வேற விதத்துல சாப்டும் போது
பழகிச்சி அப்டியே சாப்ட்டு
எம்டியா செய்யலா ஒரு நாளு அப்புற ஒரு நாள் கேரட் பீன்ஸ் போட்டு செய்யலா
ம்
அப்புற அடுத்து
வேற என்ன பண்ண சுத்தி சுத்தி அதேதா பண்ணு ஸ்டைல்தா வேற மாரி பண்ணு ஆனா எல்லாமே ஒன்னுதா
ஆமாக்கா பாப்பாக்கெல்லா எந்த மாரி லன்ச் குடுத்து விடுவீங்க ஸ்கூலுக்கு
அந்த மாரிலா வெரைட்டி ரைஸ் தா நல்லா வெஜ்ஜு தா ஸ்கூலுக்கெல்லா வீட்ல மட்டுந்தா என் வி
செரி செரிங்க்கா ஏக்கா
அப்புறம்
அப்புற உங்களோட ஹாபீஸ்லா
என்னோட ஹாபீஸு ஹாபிஸ்லா எல்லா முஞ்சு போய் எல்லா முஞ்சு
என்னக்கா
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதுங்க்கா ஆ அக்கா கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது திடீர்னு எதோ சவுண்ட் ஆன் ஆயிச்சு
அதா என்னன்னு தெர்ல ம் சரிங்
என்ன
உங்களுக்கு வீட்ல இருக்கீங்களா வீட்ல என்ன பிடிச்சமான வேல செய்வீங்க
வீட்ல நா ரெகுலரா செய்றதா வேற என்ன செய்றது
இல்லல்ல நீங்க எக்ஸ்ட்ரா எதாவது வேல இந்த மாரி ஸ்டிச்சிங் அந்த மாரி எதாது செய்றீங்களா டெய்லரிங் ஒர்க் ஸு இதே மாரி ஆரி ஒர்க்ஸ் எல்லா
ம் இல்லல்ல வெறு ஸ்டிச்சிங்தா அதா கிளாஸுக்கு போய் நானே நானே எனக்கு பண்ணிக்குவ அவ்ளோதா
ஓ செரி செரிங்க்கா செரி செரி
வேற ஒன்னு இல்ல அதுவே பிஸியா இருக்கும் போறது இந்தம்மாக்கு சொல்லி குடுக்குறது ஸ்கூலுக்கு போனு
இந்த ஃபங்க்ஷன்குல்லா போவீங்களா
ஆ போவ போவ
செரி செரி உங்களுக்குன்னு நீங்க ஸ்டிச் பண்ணிக்குவீங்களா
ஆமா எனக்கு நானே பண்ணிப்ப
உங்களுக்கு பாப்பாக்கு நீங்களே பண்ணிப்பீங்க
அவளுக்கென்னா இருக்கு இப்ப ஸ்டிச்சிங் அவளுக்கு ஒன்னு இல்ல அவளுக்கெல்லா ரெடிமேட்தா எனக்கு மட்டு நா பண்ணி ப்ப
ஓ செரி செரிங்க
கொழந்த வெச்ச மாமாளுக்கு பொண்ண குத்தா அம்மா அத் சளி எத்துரோ அப்புறம்
அப்புறோ நீங்கதாங்கா சொல்ணோ
என்ன சொல்றதுனு எனக்கே ஒன்னோ தெரியுல ஊ ஊர்லதா எல்லாமே ஸ்பெஷல் பீச் இருக்கு பக்கத்துலயே பீச் இருக்கு எங்க வீட்டு பக்கத்
ஓ செர் செரி ம் கோல்டு பிடிச்சிருச்சா
ஆமா ஆமா ஒரே ஃபீவர்தா எனக்கு மதியானோ ஃபுல்லா
ஓ அப்டீங்களா எங்குளுக்கோ ரெண்டு நாளுக்குதா விட்ருக்கு
ஒரே ஃபீவர்ரு கோல்டு தும்மலு இருமலு எல்லாமே இருக்கு திடீர்னு வெயிலு திடீர்னு மழ
அதா அதா அதாங்க
கால்ல வெய்
அதா அதாங்க
என்னாப் பண்றது
செர் செரிங்கா
அப்புறம்
அப்றம் அக்கா நீங்கதா சொல்னோ
அ நீங்கதா சொல்னோ செரி நம்ம நாளைக்கி கண்டினியூ பண்லா
ஆ செரிங்கா
அ ஓகே பா
செரிக்கா தேங்க்யூக்கா தேங்க்